பாய்ங்க
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
கேக்குது எப்டி இருக்றீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லார்க்கே
வீட்ல சாப்பாடெல்லா முடிஞ்சா
ஆ எல்லா முடிஞ்ச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே வீட்டல எல்லாரு எப்டி இரிக்காங்க
எல்லாரு நல்லார்க்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க மேரேஜ் ஆயிட்ச்சா
ஆ மேரேஜ் ஆயிட்ச்சு உங்களுக்கு
ஆ எனக்கு ஆயிடுச்சு எத்தன கொழந்தைங்க
எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய
ஓ அப்டியா செரி செரி
ம் உங்களுக்கு குட்டீஸ் இருக்கா
இல்ல இப்பந்தா கஞ்சிவா இருக்கே இப்பந்தா மேரேஜ் ஆச்சி
இப்பதா ரீசண்டா தா மேரேஜ் ஆ
ஆ ஒன் இயர் ஆகுது
அப்டியா ஓகே ஓகே ம் அப்றோ சாப்பாட்லா முடிஞ்சிர்ச்சா
ஆமா சாப்பாடெல்லா முடிஞ்சி
ஆ வேலையே முடிஞ்சிருச்சா ஓகே ஓகே இவ்ளோ சீக்ரோ எல்லா வேலைலா பண்ணிடீங்ளா
மத்தியானத்துக்குள்ளது வரைக்கும் முடிஞ்சு காலத்தையில இருந்து மத்தியானம் வரக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சு இனி நைட்டு தான போகணும்
நீங்க இது கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களா இல்ல
ஜாய்ண்ட் ஃபேமிலி தா
ஜாயிண்ட் ஃபேமிலியா தா இருக்கீங்க
ம் ம் நீங்க தனியா இருக்கீங்களா
நா தனியா எங்க மாமியாரே என்ன தனியா வச்சுட்டாங்க
அய்யோ ஏ
இல்ல இல்ல அவுங்க வீடு கொஞ்சோ சின்ன வீடு அதுனால சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே பாத்து வச்சுட்டாங்க ஆ அ அப்றோ இன்னைக்கி என்ன சாப்பாடு
இன்னைக்கி வந்து சோறு மீன் அ மீன் கொழம்பு அது அது என்ன மீனு கார மீன் தெரியுமா
பாறமீனா காரமீனா
கார கார மீன்
கார மீன் நா கேள்விப்பட்டது இல்லங்க
ஒரு பாறை மீன் நெனக்கிறே எனக்கு இந்த மீனுக்கு பேரல்லா அவ்ளவாட்டோ தெரியாது
அப்டியா
ஏ மாமி என் மாமியார் சொல்லிதா எனக்கு தெரியு அய்யோ எஸ் டிஃபரெண்ட்டாதா ஆ ஆ ஆ ஏ ஏ மாமி சொல்லிதா எனக்கு தெரியு எனக்கு அது என்ன மீனுனே அது பாறை மீனு நெனக்கிறே கொஞ்ச பெருசா இருக்கூ
ஆ ஆ ஆ ஆ
இன்னைக்கி அது க கறி வச்சு எடுத்து சாப்ட்டோ உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
அ எங்க வீட்டுல இன்னைக்கி பருப்பு கொழம்பு ஒயிட் ரைஸு அப்பறோ கருவாடு செஞ்சே ஆ வஞ்சர மீன் கருவாடு அப்றோ சில்லி பொரிச்சிக்கிட்டோ இன்னக்கி கொஞ்ச சில்லி வாங்கிகிட்டு வந்தாரு சிக்கனு அது கொஞ்ச சில்லி பொறிச்சிட்டே அவ்ளோதா
ஓ செரி செரி
ஆ கொஞ்ச நா இன்னைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லல்லா லீவு
ஆ ஏ
டென்த்து டுவல்த்தும் அவுங்க ஸ்கூல்ல சென்டம் பண்ணி விட்டாங்கனு சொல்லிட்டு ஆல் பாஸ்னு சொல்லிட்டு எல்லாம் லீவ் இன்னைக் அவுங்களுக்கு அத செலிப்ரேட்
ஆ சேரி சேரி இங் ஓ செரி
கொழந்தைங்க இருக்குறதுனால செரின்னு வாங்கிட்டு வந்துட்டாரு
ஆ செரி செரி
ம் மீன் கொழம்பு மட்டுந்தா வச்சுட்டீங்களா வறுக்கலையா
வறுக்கலையானா புரியல
பொறிக்கலையான்னு கேட்டே
ஓ பொறிக்கலையானா ஆ பொறுச்சோ பொறுச்சோ இது இல்லாம றால் வேற வாங்கிட் வாங்கிட்டு வந்தாங்களா
ம் ம்
அதையு சேத்து அது ரோஸ்ட் பண்ணி
ம்
கூட வச்சு சாப்டோ
ஓக் சூப்பர் நீங்க இது மீன் கொழம்புக்கு தேங்கா அரச்சு ஊத்துவீங்களா ஊத்த மாட்டீங்களா
எல்லாத்துக்குமே அறப்பு அரைக்க தானே செய்வாங்க
தேங்கா தேங்கா ஒரு சிலர் ஊத்த மாட்டாங்க
அப்புடி தேங்கா வெறு ஒயிட் கலர் தேங் தேங்கா மட்டு ஊத்துறதா
இல்ல ஆ நம்ம நம்ம மசாலால்லா அரைப்போம்ல்ல நம்ம புளியெல்லா ஊத்தி கர ச்சு ஊத்துவோம்ல
தேங்கா போட்டுதானே அந்த புளி மொளவுபொடி எல்லா போட்டு அரைப்பாங்க இல்லையா அப்டி அரைக்க மாட்டீங்களா ஆ
ஆஹ்ஹா அப்டியெல்லா அரைக்க மா அதாவது எங்க ஊரு சைடுல அந்த மாரி பண்ணம் மேக்சிமம் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் தா மீன் கொழம்புக்கு தேங்கா பால் ஊத்துவாங்க
தேங்கா பால் இல்ல
இல்ல தேங்கா பாலு ஊத்துவாங்க
ஐயோ அப்டியா எங்க அப்பிடி கெடையாது என்னென்னா எப் இப்ப வந்து பச்சக்கறி இப்ப மீன் வந்து பச்சக்கறி தா வைக்க முடியு அப்டின்னா ஒரு ஒவ்வொரு மீன்க்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல கறி நாங்க எங்க ஃபே எங்க இதுல எப்டின்னா பச்சக்கறிக்குள்ள மீனுக்கு வந்து எப்டின்னா தேங்காவ அரச்சி உள்ளி அப்றமாட்டு மொளவு மஞ்சள் இதெல்லா போட்டு கூட எக்ஸ்ட்ரா போடுவாங்க எனக்கு தெரியாது தேங்கா வந்து அந்த அரப்பு அரப்பாங்க
உள்ளினா வெங்காயமா
ஆம வெங்காய
நீங்க சொல்லுங்க நீங்க கேரளா ஸ்டைல்ல மாரி சொல்றீங்களே சொல்லுங்க
அப்புறமாட்டு வறுத்து அரைச்சுற கறி மொளவு கறின் சொல் சொல்லுவாங்க தெரியுமா
எனக்கு
தெரியாதா வறுத்து அரச்ச கறின்னு சொல்லுவாங்க அதாவது தேங்காவ வ தேங்கா உள்ளி கருவேபில்ல அத போட்டு சட்டியில போட்டு கிண்டுவாங்க கொஞ்சொ தேங்கா வந்து கொஞ்சொ கரு அதுக்குன்னு பொரிக்கி அத மிக்சியில போட்டு மொளவு பொடியெல்லா போட்டு அரப் பாங்க அது வந்து வறுத்து அரச்சது அது ஒரு சில மீனுக்கு வந்து டேஸ்டா இருக்கு அது அந்த கறி அப்டிதா தேங்க எண்ணெய்யில இல்ல தேங்கா தேங்காதா அரைச்சி போடுவோ
என்ன என்ன தாளிக்கிறதுக்கு என்னல்ல
அத்தெயா அதுக்கு தேங்கா எண்ணல்லா இல்ல நார்மல் எண்ணதா
நார்மல் என்னதா யூஸ் பண்ணுவீங்களா எந்த ஊருக் காரங்க நீங்க
ம் நாங்க கேரளா சைடு
ஆ
நாங்க இப்ப அங்க இல்ல ஆனா வந்து நாங்க ஃபேமிலி எல்லா ஏ சைடு
ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்க கேஸ் கேரள ஸ்டைல் தா மீன் கொழம்பு சொல்றீங்க மத்தி மீன்லா அங்க ரொம்ப ஃபேமஸ் தான
அப்டியா மீன் எனக்கு இந்த மீனுங்க பேரல்லா தெரியவே செய்யாது தெரியு பட் ஆனா எந்த மீனுதா இந்த மீன் அப்டில்லா தெரியாது எனக்கு
அப்டியா
ஆமா
ப்பா சேரி சே என்ன படிச்சிருக்கிறீங்க
நா காலேஜ் முடிச்சிருக்கே ஒர்க் போனே காலேஜ் முடிச்சு ஒர் போயிட்டு அப்புறந்தா மேரேஜ் பண்ணே
அப்டியா சூப்பர் சூப்பர் ம் இப்ப நீங்க சாப்ட்டீங்ளா மீன வெச்சு சாப்ட்டீங்ளா இல்லையா
நா சாப்ட்டே
சாப்பிட்டீங்க சூப்பர்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா நானா எம் பி ஏ முடிச்சிருக்கே
ஓ சூப்பர் சூப்பர் ஒர்க் போனீங்ளா
ஆ நா ஒர்க் போயிட்டுதா இருந்த நானு
ஆ
ஜாயி ஒரு த்ரீ இயர்ஸ் போன அப்றோ பாப்பா ஆயிட்டா பாப்பா ஆனதுக்கப்றோ அதுக்கப்புறமும் போன நானு நைன் மந்த் வரைக்குமே போன ஜாப்புக்கு அப்புறம் சிசேரியன் பண்ணிட்டாங்க எனக்கு
ஓ ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரியா
சிசேரியனு
ஃபர்ஸ்டே சிசேரியனா
ஆமா ஃபர்ஸ்டே சிசேரியன்தா எனக்கு கே நா எனக்கு ரத்தமில்லாம போய்டுச்சு ரத்தம் இல்லாம போனதுனால ரத்தோ எறக்குனங்காட்டியு கை காலெல்லா வீங்கிடுச்சு ஆ கை கால் எல்லா வீங்கினதுனால சிசேரியன் பண்ணிட்டாங்க
ஓ சேரி சேரி
அதனால ரொம்போ ஒரு சிக்ஸ் மந்துக்கு வந்து போகூடாதுன்ட்டாங்க ஆக்சுவலா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறோ ஆஃபர்ல்லா வந்துது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போறதுக்கே அ பாப்பாவ பாத்துக்கணு அப்டின் சொல்லிட்டு ஆளு அம்மால்லா பாத்துக்கறே நீ வேணா போறதா இருந்தா போனு சொன்னாங்க பழைய கம்பெனிலயும் கூப்ட்டாங்க வா அப்டின் சொல்லிட்டு ஆனா போறக்கு எனக்கு எனக்கு பிரியமில்ல நா போகல
சேரி சேரி ஃபேமிலி வந்துடுச்சு இனி வந்து வேண்டானு விட்டுட்டீங்ளா
ஆமா கொஞ்சொ நம்மளுக்கு டவுட்டாவே இருக்கு நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திரு க்கு நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமோனு
ஆமா அப்புறோ வந்து மூமன்ஸ்ல்லா கெடைக்காம போயிரு
ஆமா எப்டியோ ஒரு மூன்ற வருஷந்தா நம்ம கூட இருக்கிறதே அவுங்க அதுக்கப்புறோ ஸ்கூலுக்கு போயிடுவாங்க
நம்ம அப்ப சொல்லி் குடுக்கறதுதா அதுதா சொல்லி குடு க்கறதுதா நல்ல விஷ்யமா இருந்தாலு சரி கெட்ட விஷ்யமா இருந்தாலு சரி அப்ப சொல்லி குடுக்கறதுதா
ஆமா என் பொண்ணு ரொம்ப போல்டு ரொம்ப எதுக்குமே பயப்பட மாட்டா இந்த மாரி ஒரு சின்ன இந்த பலூன் பலூன் வெடி க்கு பலூன் வெடிச்சது இந்த பூச்சிக்கு அதுக்கெல்லா எதுக்குமே பய பட மாட்டா
அப்டிதா இருக்கணு
ஆ என் பையனு அப்டிதா நம்ம வந்து இருட்லா ஒவ்வொரு கொழந்தைங்க கரண்ட் போயி ட்டா எங்க அண்ண பொண்ணெல்லா கத்துவா ஆ அவ பயப்பட மாட்டா
ஹ
அதே மாரி கீழ விழுந்துட்டா க அழுவாங்க கொழந்தைலயே இவ அழுவமா ட்டா
சூப்பர் இப்பவே போல்டா இருக்காங்க நல்லதுதா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா போல்டா தா இருக்கன்னு பொண்ணுங்க
ஆமா நம்ம வந்து அந்த மூணு வயசு மூன்ற வயசு வரைக்கு கொஞ்ச நம்ம கிட்டத்தல நம்மளோடைய இந்த தாயோடைய ஸ்பரிசம்பாங்க
அது ஆமா ஆமாமா
கம்பல்சரி அது மூன்ற வயசுக்கு மேல அம்மாட்ட கூட வுட்டு வளத்திடலா
ஆமா
நம்ப அம்மாட்ட கூட ஆம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புற கொஞ்ச நேர பாத்துகுங்க நா வேலைக்கு போய்ட்டு வரேனுகூட ஒன்னு பிரச்சனை இல்ல அந்த ஒரு அஞ்சு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு வரைக்கு நம்ம கூடயே இருக்கணு நா எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு
இல்ல இல்ல உண்மையிலயே அப்டித்தா அது கு குழந்தையிலயே நம்ம கூட இருந்தாதா நமக்குந் தெரியு நல்லது கெட்டது அதோலுக்கு தெரியு
ஆமா நம்மதா சொல்லி்குடுக்கணு அதே மாரி நா விழுந்துட் டா போய் மலார்னு தூக்கல்லா மாட்டே
அப்டில்லா தூக்க வேணா அவங்களே எழும்பட்டு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம விடணு
ஆமா அவை அதுவும் நா தூங்கட்டும்னு அவ எதிர்பாக்கவே மாட்டா
ம் சுப்புரா வளத்திருக்கீங்க
என்ன வாய் தா அதிக
அதே எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கதா செய்யு பொம்பள பிள்ளைனாலே வாய் தானே
ஆமாம் பயங்கரமா வாய்பேசு நீங்க ஒரே பிள்ளையா
ஏ வீட்டுக்கா
ஆ
இல்ல இல்ல நா சிஸ்டர் அப்புற ஒரு பிரதர் அப்புற லாஸ்ட்டாதா நா
ஓ நீங்க மூணாவது ஓகேவா மூணு பேருக்கு கல்யாண ஆயிடுச்சா
அக்காக்கு மேரேஜ் முடிஞ்சு அண்ணனு மேரேஜ் முடிஞ்சு யூ எஸ்ல செட்ல் ஆயிட்டாங்கோ
ஆ சூப்பர்
அப்பற எனக்கு மேறேஞ்சு முடிஞ்சி அப்ப பேரண்ஸோட கடம முடிஞ்சு
ஆ அவ்வளதாங்க
இனி நம்ம பேரன்ஸ் ஆயிதா நம்ம கடமய ஸ்டார்ட் பண்ணனு
ஆமா ஒரு நிறுத்தி நிதானமாவே ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல பிளான் பண்ணிக்கோங்க அவ்ளோதா
ஆமா
பிளானிங் தா வந்து இதாகு அத நம்ம வந்து கொண்டு போணு சரியா ஏன்னா நம்மள கொழப்புடுறதுக்கு நெறைய பேர் இரு
ஆமா ஆமா சுத்தி நெறய பேர் இருப்பாங்க ஆமா
தா மெயினே இப்டி பண்ணாத அப்டி பண்ணாத இந்த மாரி குடுக்காத அ அதே அதே மாரி எ நா பசிச்சாதா சாப்பாடு குடுப்பே
ம் ஆ பசிச்சாதா ஆமா சும்மா சும்மா போய் சாப்பாடு எடுத்து குடுக்கறது ஆ
அந்த மாரி திணிக்கல்லா மாட்டே நானு
நா வந்து ஆ படிச்சுட்டு இருக்க டைம்லயோ படிச்சுட்ருக் க டைம்ல தா ஆமா அப்பன்னா ஏ அக்கா வந்து கொழந்த பெத்து ஒரு ஒரு வயசு ஆய ஆயிருந்து அப்டினா ஏ அக்கண்ட சொல்லுவே சும்மா சும்மா சாப்பாடு குடுக்காத அவளுக்கு பசிச்சா அவளே வந்து கேப்பா பசிச்சா வந்து கரைவா அந்த கேப்பா பசிக்குது அப்டி சொல்லிட்டு நா சொல்லுவே